தர் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லார்க்கே சிஸ்டர்
ஓகே சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சி
ஒக்கே
காலைய்ல சாப்பாடு முடிச்சிருக்கு இன்னு லஞ்சுக்கு வர்ல நாங் இன்னு
ஓ லன்ச்சோலையா நானு இன்னு முடிக்க லன்ச்சு
ஓகே ஓகே ஓகே நாங்க இன்னிக்கி வத்த கொழம்பு வச்சிருக்கோ ட்ரை பண்வோம் பாப்பாக் கொஞ்சு ஒடம் சர்ல்ல வயிறுவலி இன்ச் எ எல்லாரு சொன்னாங்க கொஞ்சு வத்த கொழம் சாப்ட்டா சரியாய்ரு
அப்டியா வயிறுலிக்கு வத்த கொழம்பு சாப்ட்டா சரியாகுமா
ஆமா அந்த கசப்புக்கு நல்லார்க்குமா சுண்டக்கான் சொல்வாங்கல்ல அந்தது ம் அஅ அதுல வச்சி கொழம்பு தா அந்த கஸ் என்னா பிள்ளைங்க அப்டியே சுண்டல் சாப்னா சாப்டாதுகல்ல
அது உண்மதா
அந்த கசப்பு வந்து கொழம்புல எறங்கிரு
ம ஆ ஆ
அப்டி குடுத்து பாருங்க நாங்க
ம்
ஏ கிட்ட குடுத்துருக்கு என்ன ஆகுதுன் பாப்போ நம்மளு எவ்ளோ அவ்ளோதா நானு பாத்துக்கிட்ருக்கே
ஏங்க உண்மதா இ இங்க எல்லா பாவக்கா கொழம்பு வச்செல்லா தொடக்கூட மாட்டாங்க அதாவது சாப்ட்டுட்டு நல்லா இல்ல அப்டின் சொ
மார்னிங்கே மைய சொன்னா இந்த குழம்புக்கும் பாவக்கா் குழம்புக்கு என்ன வித்தியாசோ இருக்கு அதுவும் கத் அதுவும் இதுவும் கசக்கும் இப்ப சம பாவக்காயே வச்சிருந்துருக்கலா நீங்க இது எதுக்கு வச்
அதா பாவக்கா கொழம்புல கொஞ்ச புளியு கொஞ்சோ கொஞ்ச புளிவ் தூக்கலா போட்டு கொஞ்சோ சக்கரை போட்டம்னா கொஞ்சோ நல்லா இருக்குல்ல வெள்ளம் போட்டோன்னா
வெள்ளம் போட்ருக்கே அதுனாலதா கொஞ்ச சத்தம் இல்லாம சாப்ட்டு பொயிட்டாங்க
அ அதுதா அத சாப்ட்டு அதுக்கப்பறோ சாப்ட்டு பாத்துட்டு நல்லா இருக்குமா அப்டின்னாங்க அதா சொன்னே எதுவுமே வந்து சாப்ட்டு பாத்தாதா நல்லா இருக்கா நல்லா இல்லையான் தெரியு சாப்புறதுக்கு முன்னாடி அத பார்த்த ஒடனயே ஐயோ எனக்குல்லா வேண்டா அப்டின்னு வாங்க பாத்துக்கங்க அப் அப்பதா கோவமா வரு அடிக்கனும் போல இருக்கு ஏம்பா அப்டி பண்ற சாப்ட்டு பாத்துட்டு கூட நல்லா இல்லன் சொல்லுப்பா அப்டின்னுவே
ம்
அதே மாரிதா மோர் கொழம்பு ஒரு நாள் வச்சுருந்தே ஐய்யோ எனக்குல்லா மோர் குழம்பு வேண்டா வேண்டா நல்லாவே இருக்கு வேண்டா அப்புடின்னு
க்கு தெரியல இல்ல எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா வக்க தெர்லையா என்னன்னு தெர்ல
அ அ
மோர் குழம்பு ஒரு தடவ ட்ரை பண்ணே
அ அ
சேனல்ஸ் பாத்துதாப்பா ட்ரை பண்ணே ஆனா எனக்கு என்னமோ அது தட்டி பைஃவ்தா தெரியவே இல்ல ஆனா மித்த ஒரு மேரேஜ் பஃங்க்ஷன்ல எங்க சாப்டாலு பிடிக்குது நா செஞ்சது எனக்கு புடிக்கல
ஏ நல்லா இருக்கு மோர் கொழம்புலா எ நல்லா இருக்கு எங்க வீட்ல எல்லா வச்சோன்னா எங்க வீட்டுக்கார் அததா சாப்புடுவார் மோர் கொழம்பு பாப்பா மட்டுந்தா தொடமாட்டா எனக்குமே மோர்க் கொழம்புல்லா ரொம்ப புடிக்கு எங்க சித்தி வீட்லெல்லா என்ன பண்ணாங்கன்னா மோர்க்குழம்பு வச்சாங்கன்னா ஒடனே உளுந்த வட போட்ருவாங்க
ம் ம்
உளுந்தவட போட்டு மோர் கொழம்புல உளுந்தவடைய போட்ருவாங்க அது கொஞ்சோ நல்லா இருக்கு மோர் கொழம்பு உளுந்த வட அது நல்லா இருக்கு அத எடுத்து சாப்புடும் போது அது கொஞ்சோ இதாருக்கு எங்க நா என்ன பண்ணுவேன்னா சிலத்துல வெண்டக்கா வதக்கி போட்ருவே இல்லாட்டி இந்தக்க தண்ணிக்காய்ன்னு சொல்லுவாங்க
ஆமா அந்த மாதிரியு அந்த மாரி வேற ட்ரை பண்ணலங்க உண்மையிலே
அ அ அ
யா எது மோ எதோ ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எப்டியோ ட்ரை பண்ணே ஆனா
அ ஹ எனக்கு இப்ப எல்லா பாத்தீங்கன்னா அம்மாதா செஞ்சிருவாங்க நா செய்யணும்னு அவசியமே இல்ல ஆமா மோர் குழம்பு வச்சாங்கன்னா அம்மா வச்சாங்கன்னா எனக்கு கொஞ்சோ குடுத்துருவாங்க
இந்த நேரத்துல இப்படி ஒரு லக்கு காலையில
உண்ம உண்ம இப் இன்னோட விஷ்யோ என்னன்னா நா சின்னதுல இருந்து புல் அல் ஃபுல் ஹாஸ்டல்ல இருந்து இருக்கே அம்மா கூடையே நாட் சிமம் இருந்தது இல்லையா அதுக்காகவோ என்னவோ நா இப்போ புஃல்லா கல்யாணோ பண்ணி வந்ததுல இருந்து எங்க அம்மா கூடதா இருக்கே நான்
ஐயோடா நாங்க வந்து அப்பா அம்மாகூடவே இருந்துட்டு அம்மா இல்லாம போயிட்டாங்களே என்னம்மோ தெரியல நாங்க ஒரு ஊரு எங்க அம்மா ஒரு ஊர் ஆயிட்டாங்க
ஒரு மேல அப்போ தா பாப்பா சொல்லும் ஏமா நீங்க சின்னதுல இருந்தே அம்மாச்சு கூட இல்லாதனால இப்ப புல்லா அம்மாச்சி கூட இருக்கீங்க நா உங்க சின்னதுல இருந்தே உங்க கூடயே இருக்கே அப்ப நா வெளி வெளியூர் வெளிநாடு போயிருவே நா மான்னு கேப்பா நா அப்டிலா போக மாட்டே நீங்க எப்படி இருக்கீங்களோ அமாச்சீ வீட்ல அது மாதிரி நாணுந்தே இருப்பேன் அப்டின்னு
எல்லா இப்ப இருக்கிற பிள்ளைங்களா செம்ம சார்ஃபா பேசுதுக
கண்டிப்பா கண்டிப்பா பேசுறதெல்லா அந்தம்மா கேட்டனா சிரிப் அப்ப தா வரு பாத்துக்கங்க இது இவ்ளோ மெச்சூர்டா நல்லா பேசுறீங்க அந்த வயசு நமக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி கிடையாது எனக்கெல்லா பாத்தீங்கன்னா டுவெல்த் வரையு கோயட்ல தா படிச்சே ட்வல்த் வரையுமே கோயட்ல படிச்சாலு அந்த பசங்க வந்து நம்ம கூட அண்ணா தங்கச்சி அப்டிதா பழகுவாய்ங்க
ஆ
அந்த வேற மாதிரி எந்த ஒரு திங்கிங்குமே அந்த பசங்கிட்ட வந்து இருக்காது பாத்துக்கோங்க இப்போ வரையு நாங்க ஃப்ரெண்டா இருக்கோ
இப்ப இருக்கிற ப ஒரு நாள் பாக்குறாங்க ரெண்டு நாள் க்காங்க மூணா நாள் அடுத் இதா உண்ம நாலா நாள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றீங்க அஞ்சா நாள் சேட் பண்றாங்க ஆறா நாள் டோப்பா போல்லாமா அப்டிம்பாய்ங்க
ப்ராஜெக்ட்்காண்டி ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க ப்ராஜக்ட் நம்ம வீட்லதா பண்ணோ அந்த பொண்ணு வந்து மூணு பேரும் பாப்பாவு சேர்த்து இ ரெண்டு பேரும் சேர்த்து குசு குசுன் பேசிட்டே இருக்காங்க பாத்துக்கங்க தனியா போய் போய் பேசிட்டு இருக்காங் கேட்டே என்னதா பிரச்சனை ஏ இப்டி பேசிட்டு இருக்கீங்க அப்டின்னு கேட்டா அ அவங்க கிளாஸ் பையன இன்ஸ்டால வந்து தப்பு தப்பா மெசேஜ் போட்டிருக்கானா அப்டின்னு சொல்லி சொல்றாளுங்க ஆனா அவன் டூ தேர்ட் டின் றாளுக டூ தேட்டிக்கு அவ ஸ்கூல்ல இருப்பா
ஆ
அப்றோ யாரு போடுறாங்க இந்த இந்த ஐ டி ய வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க யாருன்னே தெரியலன்னு இந்த இப்போ நைன்த் படிக்கிறீங்க நைன்த் படிக்கிறதுல உங்களுக்கு இன்ஸ்டால என்ன வேலைன்னு கேட்டே நா எதுக்கு தேவையில்லாம இன்ஸ்டாலா நீங்க எதுக்கு எடுக்கறீங்க அப்டின்னு
எல்லாருமே இன்ஸ்டா தாப்பா யூஸ் பண்றாங்க சிக்ஸ்து ஒரு பிஃப்த் வரைக்கு இருக்கிற பிள்ளைங்க மட்டுந்தாப்பா இப்ப போன்ல இந்த ரீல்ஸ்
போட்டோல்லா போடுறாங்க போட்டோ போடுறாங்க இன்ஸ்டால
ஐயோ அதெல்லா நெறைய பண்றாங்க
நா நாளா பாப்பாக்கெல்லா அல்லோடே கெடையாது அதெல்லா கெடையாது மொபைல் பாக்கிறியா கொஞ்சோ கொஞ்ச நேரோஸ ஒரு ரிலாக்சேஷன்க்காண்டி பாரு ஒன்னு பிரச்சனை இல்ல அது எங்க அவுங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா எங்களோட பிரசன்ஸ்ல நீ உக்காந்து பாருன்னு தா சொல்லுவாரு அம்மா பக்கத்துல நீ ஒக் உக்காந்துக்கோ அம்மா பக்கத்துல உக்காந்து என்ன வேணாலு பண்ணக்கோ அப்டின்றவா கையில செல்லு குடுப்பாரு அவுரு குடுக்காம இருக்க மாட்டாரு இந்த மத்தியானத்துல கொஞ்ச நேரோ பாப்ப அவ அவ்ளோதா அது பாப்பாரு கொஞ்ச நேரோ பாத்துட்டு அதுக்கப்றோ டி வி பாக்க போயிடுவா அவுங்க அப்பா இருக்குற வரையு பாப்பா சோ அது என்ன பாக்கு என்ன பாகுன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதுவா சிரிச்சுட்டு கெடக்கு சத்தமா எதுக்குடி சிரிக்கிறன்னா அந்த அப்பெல்லா பாத்தீங்கன்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பா போடுவாங்க பாத்தீங்களா அ அதை எடுத்து வச் அதை எடுத்து வச்சீ இப்ப உக்காந்து அதெல்லா வரிசையா எபிசோடு ஃபுல்லா பாத் திருதுங்க அது வாட்டல உக்காந்
அது இந்த சக்தி மானு
அ சக்தி மான்ல்லா அதுக்கு தெரியாது இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா தா ரொம்ப எடுத்து விரும்பி பாத் துருக்கு அது பாத் அதுவா தனியா சிரிச்சுட்டு இருக் பாத்துக்குங்க பெட்ல ஒரு மூளை படுத்துக்கட்டு சிரிக்கு என்ன ப்ளே அப்டினா ஒன்னு இல்ல மா அப்டின்னு அதுக்கப்றோ சொல்லு சின்ன பாப்பா பெரிய பாப்பா பாத்தே மா அப்டின்னு மேக்சிமம் அதுதா பாக்கு இன்ஸ்டா ஓபன் பண்ணனு ரொம்ப ஆசப்பட்டனா என்னோட பிரசன்ஸ்ல தா அவ எதுவுமே பண்ணுவா என்னைக்காவுது ஒரு நாள் வந்து அம்மா இந்த இது போட்டுக்கிறேமா ஸ்டோரி போட்டுக்கிறேமா அப்டின்னுவா ஸ்டோரி ரெடி பண்ட்டு என்ட்ட காமிச்சுட்டு அதுக்கப்புறமா தா போடு பாத்துக்கெங்க அதுவே தேவையில்லன்ற
இந்து இன்ஸ்டால கேக்குது எங்க ஹருண் வந்து இப்ப தேடு போறா தேர்டு படிச்சு அவே சொல்றா நாங்க ஒரு ஃபங்க்ஷன் பேயிட்டு ஃபேமிலியா போட்டோ எடுத்திருப்போ அந்த போட்டோ எடுத்தத ஏமா போட்டோ எடுத்தீங்களே இப்ப அத என்ன செய்ய போறிங்க இல்லடா சும்மா நா மெமரி்ஸ்காக வச்சிருப்பே அப்டிங்கிறே உடனே சொன்னா வாட்ஸ்அப் சே ஸ்டேட்டஸ்ல வைங்க அப்புறோ எதுக்கு எடுக்குறீங்க அப்டிங்கிறா எனக்கே ஒரு இதுல ஷார்க் ஆயிருச்சு இது
இல்ல எல்லாருமே அப்டித்தானங்க பண்றாங்க இப்ப எல்லா ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுதா பெரிய இதா இருக்குது
நா தம்பி இது எதுக்கு ஸ்டேட்டஸ்ல வைக்குணு வையிங்கம்மா அதா நல்லா இருக் கு அப்டிங்கிறா அ நா அவனக்கு இன்னு வைக்கத் தெர்ல ஆனா அவன் சொல்றா அம்மா நீங்க வச்சிருங்க அப்டிங்கிற என்ன இன்னு ஒரு ஆறு மாசோ இப்டியே போச் சி நெனைச்சீங்க அ குடுங்க உங்க ஃபோன்ன நானே போட்டோ எடுத்துக்கிறே நானே ஸ்டேட்டஸ்ல வச்சீகிறேனு வந்து நின்றுவானோ பயோ வந்துருச்சு
இது உண்மதாங்க இனிமேல நம்ம பசங்கெல்ல ஒண்ணு சொல்ல முடியாது நானே இப்ப அவள கண்ணு கண்டுத்து நம்ம பாக்குறனால ஏதோ போயகிட்டு இருக்கு இப்பவுமே க்க ஈவினி்ங் வந்து நடந்துதா வருது காலையில மட்டுதா ஆட்டோ ரெடி பண்ணிருக்கோ ஈவினிங் ஆட்டோ செட் ஆகல சொல்லிட்டு இப்ப அவுங்க கிளாஸ் பையன்ட்ட வந்து ஒரு பையட்ட வந்து சொல்லி வச்சிருக்கே நம்ம வீட்டு வழியா தா போவா அந்த பையன்ட்ட வந்து நா சொல்லி வச்சிருக்கே தம்பி இந்த மாரி பாப்பா அவன் ஃபிரெண்டா தா பேசுறா பழகுறா பாப்பா மட்டு தனியா வராடா அதுனால நீ அவளை முன்னாடி விட்டுட்டு நீ பின்னாடியே கூட்டிட்டு வீட்ல கூட் டு வரது உன்னோட வேல ஓ ஃபிரெண்ட் இது என்னப்பா அப்டின்ன ஓகே ஆன்டி அப்டின்ருக்கா
தெரிஞ்ச பசங்கன்றது ஒரு வகைல இருக்கத்தா செய்து
இல்லங்க நான் சின்னதா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நான் ஸ்கூலு போகும் போது ஹாஸ்டல்ல சில நேரங்கள்ல ஸ்பெஷல் கிளாஸ் வெக்கிறமாரினா ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க எங்களுக்கு அப்போ எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு பைய இருப்பா அவ ன்னா பண்ணுவ கர்ல கரெக் நா கெளம்பி இருப்பே அவ கரெக்டா கெளம்பி வருவா நாங்க ரெண்டு பேருந்தா சேந்து போவோ இப்போ சேந்து போனோ அப்டின்னா ஒரு மாரி பிள்ளைங்களுக்குள்ள வந்து கிண்டல் பண்ணிக்கிறாய்ங்களா அது சொல்லுது பாப்பா அம்மா சேந்தெல்லா வர முடியாதுமா என்ன கிண்டல் பண்ணிடுவாய்ங்கமா அப்டின்னுது ஏய் இன்னா
பாய்ஸ் கேர்ள்ஸ் சேந்து நடந்தாவே அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இல்ல ஒரு ரிலே டிவ்ஸ் ஒரு கப்பு இத தா இருக்காங்க ஆனா கூட பின்னாடி பாக்குறாய்ங்க பாருங்க அவைய்ங்க தா தேவையில்லாம எதையாவது உசுப்பேத்தி வுட்டு போய்யிறாய்ங்க
ம் நா அப்புற நா சொல்லிட்டே நா தானே சொல்றே உங்க சாரு கூட கேட்டால் நா வந்து பதில் சொல்லிக்கிறே நா பிள்ளைய தனியா அனுப்பறே எனக்கு சேப்டி காண்டி அந்த பைய எனக்கு தெரியு அதனால நா உனைய உட்ரே சொல்லிக்கிற நீ வாட்டுல பேசாம உ வேலைய பாத்துட்டு போனு ஆனா அதுக்கு ரொம்ப ஆசங்க இப்ப நாங்க எல்லா ப்ரெண்ட்ஸா இருப்போ பாருங்க எங்குளுக்கு இப்ப வரையு எங்கா பாய் ஃப்ரெண்ட்டெல்லா‌ இருக்காய்ங்க
அதெல்லா நமக்கெல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கத்தப்பா செய்யறாங்க நல்ல ஜெல் பார்சனா இருக்காங்க அது உண்ம
பாப்பாக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாய்ங்க பாப்பாக்கு ஒருதரவ வந்து உடம்பு இல்லாம போயிடுச்சு ரொம்ப லாஸ்ட் இயர் தா அப்டி தண்ணி இப்டி குடிச்சானா தண்ணி மூக் குலருந்து வந்துரும் பாத்துக்கங்க அது வந் ஆமா ரெம்ப அது வந்து லட்சத்துல ஒரு ஆள் அந்த மாதிரி அப்டின் சொல்லி சொன்னிருந்தாய்ங்க அப்பெல்லா எனக்கு அப்பாயின்மெண்டே கெடைக்கல ஹாஸ்பெட்டல அப்பாயின்மெண்ட் கெடைக்காம என் பிரெண்டுக்கு போன் பண்ணி உடனே அவ போயி ஹாஸ்பெட்டல்ல போயி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து உடனுக் உடனே வர வெச்ச பாத்துக்கங்க வர வெச்சிட் டு அந்த பி சி செடில்யு என்னைய வந்து ஹாஸ்பெட்டல வந்து பாத்துட்டு எங்க வீட்லயு அவர் கூடயு பேசிட்டு சரி பாப்பா பாத்துக்கோ அதுக்கப்பறோ வர அப்டின்ட்டு ஒவ்வொரு தடவையு நா ஹாஸ்பெட்டல் மாச மாசோ போவானாங்க மாச மாசோ போம்போது ஒவ்வொரு தடவையு வந்துருவா இங்க ஹாஸ்பெட்டலுக்கு வந்துருவா அவ ஒய்ஃபையு கூட்டிட்டு வருவா அவன் வைஃபையு கூட்டிட்டு வருவா அவங்களு அந்த பிள்ளையும் நல்ல தா பேசோ இப்ப அந்த பிள்ளையு இதுல சேத்து விட்டுருக்கோ நம்ம
ஓ ஓகே ஓகே ஓகே
நெறைய இந்த மாரி நெறைய ஃப்ரெண்ட்ஸ்னால பாப்பாக்கு வந்து ரொம்ப ஆச நீங்க மட்டு எப்புடிமா அப்படி ஃப்ரெண்டா இருக்கீங்க இப்போ வரையு
எங் கரணுக்கு தம்பி கெடையாது இப்ப தேர்டு படிக்கிறான் சொல்றல்ல யாரு உக்காந்துருக்காங்களோ அவனுக்கு அவ தா ஃப்ரெண்டு இந்த வர்ஷோ முடிஞ்சோனே அவ்ளதா அவ யாரோ இவ யாரோ
யா
அப்டிதா ஒரு மெயின்டென்ல பண்ற ஒருஃப்ரெண்டோட போன் நம்பர் தெரியாது யார்ரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போணுன் நெனைக்க மாட்டா இதுக்கு அப்புடியே எங்க பாப்பா ஆப்போசிட் இப்ப எ பஸ்ட் ஸாண்டர்ட் போயிருக்காங்க மேடம் யூ கே ஜ்ஜில ஒரு கேங் மாரி ஒரு ஃபார்ம் பண்ணி வெச்சிருக்காங்க நாலு பேர் குவாங்க சேட்டர்டே ஆனா இவுங்க வீட்டுக்கு ஒரு நாள் போவாங்க அவுங்க வீட்டுக்கு ஒரு நா போக அவ்ங்கல்லா இங்க வந்து விளாடுவாகலா இந்த அம்மா நீ எல்லாரையு கூப்பிட்டாக இந்த அவுங்க வீட்டு பர்டே இந்த அம்மா போயிட்டு கிஃப்டெல்லா வாங்கிட்டு போனா ஹ இப்பக்கட அப்பா என் ஃரெண்டுக்கு பர்த்டேப்பா அப்டினா செரிப்பா பா போ கேக் குடுப்பாங்க சாப்ட்டுவா பாப்பா அப்டின்னாரு இவங் இவங் வேற இதுக்கு சொல்ற சும்மா எப்டி போறது சேரக ம் குடுங்க போட்டுகற